கே தானா
ஆ சொல்லு
அன்ன மாரி இயே வேல சம்மையா வாங்குவானுங்க உள்ள இப்போ எங்களுக்கு என்ன பிராபளம் னா வேலக்கு போன காசு இன்னு வரல வேற
எவ்ளோ வரல
எனக்கே ஒரு பதினைஞ்சி வரணு
எவ்ளோ சேத்து வெச்சிகீர
சேத்து வச்சிகிறேனா என்ன ஒரு பத்து சேத்து வச்சிகிற
தேய் முப்பது இன்ன போன வாரத்துல
அ ஹ இது போன்னுல மொல்ல இந்த அமொண்டு இதுவே இன்னு வர்லயே இதோட சேத்து சொல்றது
மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி பேசினுகிற
இந்த அமொண்டே வர்லேனா இது வந்தாதானா அது கூட சேத்து நல்லா இல்லே
முப்பதாயிரோ
அது கூட இன்னு கன்ஃபாம் ஆவல
கன்ஃபாம் ஆவுலன நீ சொல்லாத வச்சின்னு இருப்ப
வெச்சுனு நோவ் இருந்த இருக்குன்னு போற இல்லன்னா இல்லன்ற போற
நீ எங்க போய்டுவ
இல்லே இன்னு போடலயா அந்த அமொண்ட்டு எப்போ வருமோனே தெர்ல கம்பென்ல பிரச்சன பண்ணினுகிறாரு
நேரு எதனப் போன வாரோ சொல்றே இந்த வாரோ நா கேட்டதுக்கு போ ரெண்டு நாள் முன்னாடி பதனஞ்சாயிரோ வர்ணு சொல்றே
ஆமா அதுவா அதோட கனக் பண்ணிதா அது வரு ஏனா லேட்டாகு போடுல கம்பெனிலந்து அதோட கணக்கு பண்ணி தா சொன்னே
கணக்கு பண்ல நீ சொல்லாத பிச்சினு இருப்ப நீ எப்டி இருந்தாலு நாப்பதாயிரத்துக்கு
அவுலா ல இல்லனா நோவ் இருந்தா சொல்லமாட்னேனா
சொல்லமாட்டிரியே நீ தா
ஆ அந்த நா அந்த அளவுக்குலா நா வேலைக்கு போல போனது ஒரு மாசோ ஒரு மாஸ் இத்துலஒன்னு நாப்பதாயிர்பா யார் எடுப்பா
நீ எடுப்படா
இதுல வேற காலேஜி சுத்தி சுத்தி சுத்தி அதுக்கே ஆயிடுது செலவு
பசங்களோடு போனுன்னு நெனைக்கிறியா இல்ல காலேஜ் கெச்சா போதுனு நெனைகிறியா
காலேஜி இந்த மேகனா போனா கூட போது
ம்
பீஸ் கம்மியா இருக்குற காலேஜு ஜாயின் பண்ணுனோனு பாக்கர
ம்
மேகனாவே பெஸ்ட்டு நெனைக்கிறே மேகனாவுட இங்க சரொண்டிங்ல பீஸ் கம்மியா வேற எங்
இங்க எவுலடா அம்ர் அம்முர் அமுர்தா எவுலடா வெங்கலு
அமிர்தா லா ரேட் அதிகமா இருக்கூ தெர்ல உனக்கு அந்த காலேஜ்லா பெரிய காலேஜ்ஜு
யார்னா போனாங்களா
ம் இங்கிந்து ஒர்த்த கூட அமித்தால போயிட்டு ஜாயின் பண்ணல
ஆ
என்ன கொஞ்ச ரேட் அதிகமா இருக்கு என்ன செம் எ வருஷத்துக்குன்ன ஒரு ஒரு எழுவது கேப்பானா எழுவது எண்பது கேப்பா ரேட் அதிகமா இருக்குண்ணாஸ் அமீர்தால ஸ்டாப்ஸுங்களே வன்ட்டு போறதுக்கே ஏசி பஸ்சா அவங்களுக்கு யார் சேலரி எல்லா யார் தருவா புட்சுருவாங்க அதல வெயிட்டா
எ காலேஜ்லயு ஏசி பஸ்சு தா
அதா இங்க இருக்கிற அமிர்தா எவ்வளோ ஃபுல்லா ஸ்டாப்ஸு அவங்களுக்கு தனியா ஏசி எங்க பஸ் வேற
எ காலேஜ்ல ஒரு நூத்தி அம்பது பஸ் இருக்குதுன்னா அதுல ஒரு நூத்தி இருபத்தஞ்சு ஏசி பஸ்சு இருபத்தஞ்சு நார்மல் பஸ்ஸு அவ்லோதா
ஏசி பஸ் எல்லா வெச்சு போற அளவுக்கு பணம்காரங்க இருக்குறாங்க போலங்க
ஏசி பஸ்ன்னாலு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு அம்பதஞ்சாயிரோ அறுவதுதாயிரோ பீஸ்சு
சேரி எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கெடைக்குமா
கெடைக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்
நீ ஒனக்கு அப்ளை பண்ணிக்க வேண்டியதான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்
எங்க
நீ கூட்ரோட்ல அப்ளை பண்ணிருந்தா ஒனக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப் கெடைக்குல வருஷோ வருஷோ ஜாயின் பண்றப்ப அப்ளை பண்ணிருக்கணு
அதல்லா அப்ப இல்லடா டேய்
நோவ் இருக்குண்ணா கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு செ கிராஜுவேட்டு எல்லாத்துக்குமே இருக்குது அது நம்ப தாத்தா அப்பா படிக்காம இருக்கணு அவ்ள்தா நம்ப தாத்தா எங்க பட்ச்சாரு சித்தப்பா படிக்கல எங்க அப்பா படிக்கல அ பட்ச்சாரு டிகிரி எதுவு எடுக்லையே
ஏ எடுக்கல
அஹ அவர் நார்மலா கேட்ரிங்க் தா பண்ணாரு டிகிரி எல்லா எடுக்கல
அதுவே டகிரி தான்டா
இல்லையே அப்டின்னா ஒரு டிகிரின்னு ஒன்னு இருக்குல்ல சட்டுபிகட்டு எதுமே இல்ல அவருக்கு நார்மலா பட்ச்சிருக்குறாரு கேட்ரிங்கு
ஏதோ ஒன்னு
இருந்தாலு யாருக்கு தெரியாது அத்னால நா கூட அப்ளை பண்ணலா யோசிக்கிறே கெடைக்குமா எப்டின்ட்டு கெடைக்க
அப்ளை சும்மா அப்ளை பண்ணி வை
அதா அ சித்தப்பா உனக் கெட்ச்சிட்ட இருக்கு உனக்கு வந்து என்ன தெரும்மா இப்போ ஒரு லெச்சத்தி இருவத்தஞ்சாய ருபா ஃபீஸ்னா இருவத்தஞ்சாய ருபா போய்டு வர்ஷொ வர்ஷோ அந்த ஃபீஸ்ல இருவத்தஞ்சாய ருபா கேன்சல் ஆய்டு
அது நடுவுல அப்ளை பண்லாமா யார்ட்டனா கேளு
கேட்டு பாக்குறே நடுவுல ஏன்னா காலேஜ் ஸ்டார்டிங்லே தா அப்ளை பண்ணி இது பண்ணி வக்கணு ஸ்டார்டிங்லே அத நம்பொ காலேஜ்ல ஜாயின் பண்றப்பவே சொல்ட்டோனா அதுக்கேத்த மாரி காலேஜ் வந்து அட்மிஷன் போட்டு வுட்ருவாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட்டோட அப்ளிகேஷனோட சேத்து
அது பேரு என்னது
தா அப்ளிகேபுல் ஆகு
பேர் என்னது
அ
இங்லீஷ்ல பேர் என்னா வரு
ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட்டு்
ஐய்யய்ய
நீ ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் சட்டுஃபிகெட்னு போட்டாலே ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் அது கெடைக்கிறது நா இன்னொன்னு வந்து ஒரு டென் செகெண்ட்ஸ் மேல பேசாம இருக் கூடாது ரெண்டு பேரொ
ஆ
பேசினே இருகனு ஆ ஊல்லா சொல்லக் கூடாது எதா ஒரு வார்த்த பேசனு
எதாவ்து ஒரு வார்த்த பேசின்னே இருக்கணுனா என்னா பேசுதுன்தா தெர்லியே இப்போ
பேசுறதுனால தா தரானுங்கோ ஃப்ரீயா சும்மா இருக்குறதுக்கு யாராது தருவானுங்ளா காசு
நீ சும்மான்னா பேசினே இருப்ப
அதா எதா ஒரு கத எடுத்துட்டா இன்னக்கி எப்டி போச்சு அன்னக்கி எப்டி போச்சி அதென்ன இதென்னன்னு தா பேசுனா கூட தெரியொ
சேரி சேர் நீ கார்த்திக்கு ஃபோன் பண்ணியா
கார்த்திக்கா அவெ என்னா தெரிம்மா அவ்ள்தா அவெ இந்தா அந்த டெலிகாலிங்கே போயிண்ணுக்குறா ந்தென்னமோ
இந்த ஆப் சொல்லி ஒருதனா அவுங்கட்ட
அஹ அவனுக்கு அதுவே சரியா இருக்குது இந்த ஆப் எங்க சொல்றது இன்னொன்னு வந்து அவன் பேங்ளூர் ல இருக்குறான்னா ணோவ் இங்க இருக்குற யாரானா கூட பரவால
ஏ இர்ந்தா என்ன
அவன் அங்க இருக்குறா பத்தாதுக்குன்ட்டு இப்ப ஆப் சொல்லிவுட்டா அது வேற நா போய் குரூப்ல போட்டு அசைன் பண்ண வெக்கணு சொல்லி அங் கம்பனில இருந்து தா சென்ட் பண்ணிவுடுவாங்க அத வேற முடிக்கணு வேற நறையா பேரு அசைன் பண்ணிட்டாங்க முடிக்கவே இல்ல ஒரு டாஸ்க் கூட முடிக்காம இருக்றாங்க நறைய பேரு அவங்களலா என்னாப் பண்றதுனே தெர்ல ஆனா சில பேர் வந்து மூணாயிர்த்தி எட்நூர் ரூபாய்க்கு எடுத்துருக்கறா ஃபோன் பேசி மட்டுமே சிங்கிள் அமௌண்ட் அதா இதுல பேசுனா இல்ல பேசுனா கெடச்சிருங்க ஒரு நம்ம நார்மலா பேசினே இருந்தாலே போது உனக்கு தெஞ்ச யாரன்னா கூடோ ஃபோன் பண்ணி பேசலா ஒ ஃப்ரெண்ட்ஸுங் கூட கிட்ட ஆனா கண்டென்ட்டு இதா இருக்கணு பேசறதுக்கு ஏன்னா கஷ்டோ இனிமேல் கிடையாது நாள்லர்ந்து குலோஸ் ஆய்டு இந்த மொத்த இதுமே
ஏ
இன்னிக்கி லாஸ்ட்டு டேட் இன்னிக்கே பேசிர்ன்ணு இத்தோட அந்த டாஸ்க்லா வராது
வேற டாஸ்க் வருமா
வேற டாஸ்க் கேட்டு பாக்குற அது அவுங்களே சொல்லுவன்னு சொல்லிருக்கறாங்க இன்னொரு டாஸ்க் ஆனா வருனு சொல்லிருக்கறாங்க டெக்ஸ்டிங் மாரி தமிழ்ல டெக்ஸ்ட் பண்ற மாரி வரு டாஸ்க்கு
தமிழ்ல்ல டெக்ஸ்ட் பண்ணனுமா இங்கீஷ்ல எதனா கேள்றா
அப்பட்ல்லா வாய்ப்பு இல்லப்பா தமிழ்ல வரு
தமிழ் ஒனக்கே தெரியாது எனக்குற ஒரு அளவுக்கு தெரியு
நா ஏ கஷ்டப்பட போற கூகுள்ளப் போய் போட போற அது கேக்கற கொஸ்டினுக்கு ஆன்சரு
கொஸ்டின் கேக்குமா
ஆமா
அப்ப உடு எனக்கெல்லா ஜெமிதி கூகுள் ஜெமினி பிரிமியம் இருக்குது நா போட்டுப்பே
அவ்ளோதா அதுல காபி பண்ணி பேஸ் பண்ணாலே போது நீங்க என்ன சாப்பிட்டீங்களா அப்டின்னு வரு நம்ம சாப்ட்டே அப்டின்னு கரெக்டா அனுப்பனு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அதுவு மெசேஜ் பண்ணிணே இருக்கணு அதுக்குஒரு டைமிங் இருக்கு ஒன் அவர்ல மெசேஜ் கேப் விடாம பண்ணனு அது கேக்குற கேள்விக்கலா அதுக்கு அமௌண்ட் நல்ல பெத்த அமௌண்ட்டா கிடைக்கும்பா
சூப்பர் கெடச்சா சூப்பர் பா
நல்ல வேல இந்த மேரி ஒரு ஆப் இருக்குதுனால கம்பெனிக்கு போய் சாவாம ஓரளவுக்கு இத வச்சு ஓரளவுக்கு கொஞ்சோ கொஞ்சோ அப்டி இப்டி ஏதா ஒரு அமௌண்ட்டு தேத்தலா செலவுக்கு
எவனோ ஒருத்த இன்ஸ்டாகிராமு
ஆ
லாக்இன் பண்றா எவன்னு தா தெர்ல
லாகவுட் பார் ஆல் டிவைஸ் குடு பாஸ்வேட் சேஞ் பண்டு
அது லாகின் பண்ண முடியாத அவனால
ஆ
டூஸ்டெப் வெரிகேஷன் போட்டுக்கறே இந்தாலு ஏதோ ஒண்ணு பண்றா வினோத்து யாருன்தா தெர்ல
ம் இப்போ நீ என்னா படிகிற டிக்ரி
இன் இன்ஜினியரிங்
இன்ஜினியரிங்லதா என்ன டிகிரி
பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்
பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எதுக்கு அது படிப்பாங்க
மெடிக்கல் ஃபீல்ல போலாம்
எது அந்த மாத்திரலா கொடுப்பாங்க மெடிக்கல்ஸ்ல
அப்டில்லடா டேய் இதெல்லா வந்து ஹைடெக்
ஹைடெக்னா எது கண்டுபுடிக்கதா மெடிகிசின்ஸு
ஆ
கோர்ஸ் இருக்கு நினைக்கறா அதுக்கு அஸ் கோப்பு இருக்கு அதுக்கு பயோஃபமேட்டிக்ஸ் ஏனா ஏஐ தா வந்துச்சு நிறைய பேருக்கு வேல வேர இல்லன்றாங்க
அது
ஏஐ வன்ட்டு வேல இல்லென்றாங்க என்ன பண்றது
எனக்குறதா இருக்காது என தெரிஞ்சு
எல்லாரையு வேலய வுட்டு நிறத்துறாங்களா சில கம்பென்ல அம்பது பேரு அறுவது பேரு
ஏ ஐ ஆ ஆயிரோ ரெண்டாயிரோ நாப்பதாயிரோ இருவதாயிரம்னு போதுற அதெல்லா
அதா எ பிரெண்ட்ஸ்ங்க சொல்றானுக
இருவதாயிரோ முப்பதாயிரோ போது நா ஒண்ணும்மே இல்
அப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லா எந்த மூளைக்குன் தெரிலயே
எல்லப்ப
ஆ ஆ
இப்பல்லா ஸ்டார்ட்டப்பே ஏஐ ஸ்டார்ட அப் தா ஆரம்பிக்கிறாங்க
ம் செரி ஒரே நிமிஷோ இரு நா கால் பண்றே